ஹலோ
ஹலோ
ஆ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச போற தலைப்பு அப்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்து ஆ அதிகமா யோசிக்கிறது அதிகமா யோசிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த த அத பத்தி அப்டி பேசணும் அப்டின்னா அதிகமா யோசி யோசிக்கிறனால வந்து நமக்கு நறையா விஷியங்கள் வந்து நமக்கு வந்து ஆ தீமைதான இருக்கு அப்டின் நா நெனைக்கிறன் ஏன் அப்டின்னா ஆ அதிகமா பே யோசிக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்டின்னா ரொம்ப நேரம் நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து சிந்திக்கிறனால அ இப்போ ஒரு எதோ ஒரு விஷியம் நடக்குது அப்டின்னா அந்த அந்த விஷியத்த வந்து அத்தோட மறந்துட்டு நம்ம வேற விஷியத்த பத்தி யோசிக்க ஆரம்பிச்சறோ ஏன் ஆ அப்டி பண்ணல அப்டின்னா நமக்கு வந்து சில நேரங்கள்ல வந்து நம்பளோட யோச சனைகள் வந்து நம்மள வந்து எங்க வேணாலும் ஆ கொண்டு போய் விட்டறலா அப்டின் சொல்லலாம் ஏன்னா இந்த இப்ப இருக்கற காலகட்டத்துல வந்து நெறையா பேரு வந்து அந்த மாதிரிதா பண்றாங்க ஆனா நா ஃபர்ஸ்ட்ட விட வந்து இப்ப இருக்கற காலகட்டத்துல வந்து அந்த ஆ பாத்திங்கன்னா கொலை அந்த விஷயங்கள் அதாவ்து தற்கொலைகள் அதெல்லா வந்து இப்பதைக்கு க இப்ப இருக்குற காலகட்டத்துல கம்மியா இருந்தாலுமே அ சில விஷயங்கள் வந்து நடக்கறத வந்து அந்த அதிகமா யோசிக்கிறதுனாலதா வந்து அந்த விஷயங்கள் வந்து அதிகமாவே நடந்துட்ருக்கு அப்டின்னே சொல்லலா அ இப்ப இருக்குற காலகட்டத்துல வந்து அ அ சிறியவர்களாக இருந்தாலுமே பெரியவர்களாக இருந்தாலுமே வந்து எல்லாருமே நறைய விஷயங்கள் நிறைய விஷயத்துனால பிரச்சனைகள வந்து சந்திச் சு வருவாங்களா இல்லன் சொல்ல முடியாது ஏனா ஆ ஒரு விஷயத்த வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து தேவைகள் வந்து அதிகமா இருக்கு அப்டின்னா அத பத்தி யோசிக்கறதே வந்து அது வந்து நம்ம வந்து அதிகமா யோசிக்கறதுனே சொல்லலா ஆ தேவைகள் அதிகமானா மட்டுந்தா நம்ம சில நேரங்கள்ல வந்து நறைய விஷயங்கள வந்து அ யோசிக்கிறோ அப்டின்னே சொல்லலா அ அதுக்கு வந்து உதாரணம் அப்டின்னு நம்ம சொல்லணு அப்டின்னா யாரையாச்சு நம்ம வந்து நம்ம கிட்ட வந்து கோவமா பேசுறாங்க அப்டின்னா நம்ம என்ன நெனைப்போ அ நா எதாச்சு தவறா பேசியிருப்பனா அவர் அவுங்ககிட்ட இல்லன்னா அவுங்களுக்கு புடிக்காம நம்ம நடந்திருக்லாமா அப்டின்னு நம்ம யோசிப்போ அதே போல ஒரு சிறிய பிரச்சனையா இருந்தாலு மே என்ன பெருசா இருந்தாலுமே அத நெனைச்சு நம்ம கண்டிப்பா கவலைப்படுவோ அது வந்து நம்ளோட நம்ளோட இயல்பு ஏன்னா மனிதர்களா பிறர்ந்துட்டாலே அந்த விஷயத்த வச்சு நம்ம வந்து அ அதிகமா நம்ம யோசிக்கற்து அப்டின்றது நடக்கதா செய்யு அ இது வந்து நறைய காரணங்களால நடக்கு அ முக்கியமா வந்து நம்ம வந்து நம்மளோட எதிர்காலத்த பத்தி பயந்துகிட்டு நம்ம வந்து யோசிப்போ இல்லன்னா வந்து நமக்கு வந்து அந்த த நம்பிக்கை வந்து அந்த தன்னம்பிக்கை வந்து குறஞ்சிருந்தா இப்ப வந்து நம்ம அத பத்தி யோசிப்போ அதே மாதிரி அ மத்தவங்ளோட அ மத்தவங்க வந்து நம்ள பத்தி என்ன நெனைப்பாங்க மொத விஷ்யோ நா நெனைக்றது வந்து இதா நெனைக்கிறே ஏன்னா மத்தவங்க வந்து நம்மள பத்தி என்ன நெனைப்பாங்க நம்ம வந்து நம்ளோட வாழ்க்கை வாழ்ந்துட்ருக்கோ அப்டின்ன போது மத்தவங்ல பத்தி நம்ம ஏ சிந்திக்கணு இப்ப இருக்ற காலகட்டத்துல எல்லாருமே அப்டித்தா நெனைக்குறாங்க ஆ மத்தவங்க வந்து என்ன தப்ப நெனைச்சிருவாங்க அய்யோ இந்த ட்ரெஸ் போட்லன்னா என்ன என்ன நெனைப்பாங்க மத்தவங்க என்ன நெனைப்பாங்க அப்டின்னு நெனைக்றத விட அ நம்ளே நெறைய விஷ்யங்கள் வந்து நமக்கு புடிச்ச மாரி நடக்கு நம்ம அதிகமா வந்து எந்த விஷ்யங்களையு யோசிக்க மாட்டோ அப்டின்னு நா நெனைக்கிறே அதே மாரி சில விஷ்யங்கள் அதா நா சொன்ன மாரி அ இப்ப இன்னைக்கி நடக்குது ஒரு பிரச்சன நடக்குது அப்டின்னா அந்த பிரச்சனைய வந்து நம்ம இன்னையோடவே விட்ருனு அப அதிகமா வந்து நம்ம வந்து அடுத்த அடுத்த நாள் வரைக்கு அத கொண்டு போயி அத வந்து மறக்க முடியாம அத பத்தியே யோசிக்றதுனால என்ன ஆக போது ஒண்ணு பெருசா ஆக போறது கெடையாது ஆ என்னன்னா நமக்குதா வந்து கஷ்டமா இருக்குமே த தவர எந்த ஒரு விஷயமு நடக்க போறது கெடையாது மத்தவங்க வந்து அத பத்தி நினைச்சு கூட பாக்க மாட்டாங்க அ அத பத்தி யோசிக்றது கூட அவுங்களுக்கு வந்து அ நேரம் இருக்காதுன்னே சொல்லலா அந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷ்யோ நல்லா நீங்க வந்து அ யுகுத்து பாத்தா உங்களுக்கு தெரியும் நம்ம தனிமையில இருக்கும் போது நெறைய விஷயங்கள் யோசிப்போ அ தனிமையில இருக்கும் போது யோசிக்கறது வந்து என்ன ஆகும் அப்டின்னா நமக்கு வந்து மனசுல வந்து எப்வுமே அது இருந்துகிட்டே இருக்கு ஆ செரி நம்ம வந்து இப்டி பண்ணிருக்கலாமோ நம்ம அப்டி பண்ணிருக்கலாமோ ஒரு பிரச்சனை ஆகட்டு இல்ல வந்து எதிர்கால பயமாகட்டும் எதுவா இருந்தாலுமே நம்ம தனிமையில இருக்கும் போது நெறைய யோசிப்போம் ஆ என்ன பொறுத்த வரைக்கு நா என்ன நெனப்பேன்னா தனிமையில நா வந்து அத மாரி யோசிக் கும் போது நா என்ன நெனைப்பேண்ணா தனிமையில இருக்க கூடாது நம்ம நம்ம தனிமையில இருந்தாதான இப்டி யோசிக் கிறோ நம்ம வந்து நம்மள வந்து வேற யாரு கூடயாவது பேசுற மாரி நானே வந்து மத்தவங்க கூட போய் பேசுறதாகட்டு இல்ல எனக்கு தனிமையா நா ஃபீல் பண்ணே எனக்கு அந்த மாரி இருந்துச்சு அப்டின்னா நா வேற யாருக்காவது என்னோட க்ளோஸ் ஆன என்னோட நண்பர்கள் கிட்டயோ யார்கிட்டயோ நா போன் பண்ணி் இந்த மாரி ஸ்ரீ சில விஷயங்கள வந்து நம்ம பகர்ந்துக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோனா அந்த தனிமையில இருந்து வெளியில வந்துருவோ இந்த மாரி ஓ அதாவது அதிகமா கா நம்ம யோசிக்கிறதுனால நெறைய பிரச்சனைகள் தா வருமே தவர நம்மளால சந்தோஷமா வாழ முடியாது நீங்க என்ன நெனைக்கிறீங்க தனிமை அதாவது ஆ அதிகமான சிந்தனைய பத்தி
ரொம்பவே அழகா சொன்னீங்க அ உண்மையா நீங்க சொல்ற மாதிரி தா நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அதுல ஈடுபடுத்தி நம்ம அத யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்டின்னா நம்மள நாமளே கெடுத்துக்கிற மாரி ஒரு உண்டான ஒரு விஷ்யோ அப்டின்னே சொல்லா இப்ப வந்து நம்ம ஒரு எந்த ஒரு செயல் எடுத்தாலு அது வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு பாதிப்பா இருந்தது அப்டின்னா அத வந்து நம்ம நினைச்சு ரொம்ப ஒரு சிந்திக்கா ஆரம்பிச்சிருப்போ ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிடுவோ அதனால நம்மளுக்கு வந்து என்ன நடக்குது நம்மள சுத்தி என்ன நட நடக்குது அப்டிங்கற ஒரு விஷயமே வந்து தெரியாம போயிடு இந்த மாரி நெறைய விஷ் விஷயங்கள் வந்து நடக்குது அப்டின்னு சொல்லா அதெல்லாமே நம்ம வந்து எப்டி பா இருக்கறோ அந்த விஷயத்த அதுல இருந்து எப்டி வெளியில வரணு அப்டிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து யோசிக்கவே மாட்றோ ஒரு விஷ் வந்து நம்மளுக்கு கிடைச்சது அப்டின்னா அந்த விஷயத்த போட்டு நம்ம வந் து ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சிரோ இப்ப உதாரணத்துக்கு ஒரு சண்ட நடக்குது அப்டின்னா அந்த சண்டையில நம்ம வந்து பேசணுன்னு நெனைச்சத வந்து பேசியிருக்க மாட்டோ அந்த சண்டல்லா முடிஞ்சுட்டு இப்ப நம்ம எல்லாரு சமாதானப்படுத்திட்டு வெள்ள வந்ததுக்கு அப்ரோ சா நம்ம இந்த எடத்துல இத பத்தி பேசிருக்கலாமோ அப்டிங்கற ஒரு விஷ்யோ வரு அத நெனைச்சு வந்து நம்ம சிந்திக் கா ஆரம்பிச்சிருவோ இவங்க ஏ இப்டி நம்மள பத்தி இப்டி பேசுனாங்க எதனால யார் சொல்லி இந்த மாறி பேசுறாங்க இவங்க இவங்களா பேசுறாங்களா இல்ல யாரா சொல்லி பேசுறாங்களா அந்த மாறி வந்து நெறைய விஷயங்கள் நெறைய எண்ணங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு அ சின்ன சண்டை எடுத்துக்கிட்டோ அப்டின்னாலே அது வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவோ அதனால வந்து சில பேர்லா என்ன பண்ணுவாங்க அப்டின்னா இதெல்லா ஒரு பிரச்னையே இல்ல இதுக் போய் எதுக்கு நம்ம வந்து சிந்திக்குணு எதுக்கு நம்ம அழுதுட்டு ஒட்காந்துட்டு இருக்கொணு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணு அதெல்லா எல்லார் மனுஷனா இருந்தா எல்லாத்தையு வந்து அனுபவிச்சுதா ஆகணு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாத்தையு வந்து யோசிட்டு நம்மளோட வாழ்க்கைய வந்து கெடுத்துக்க முடியாது அப்டின்னு சொல்லிட்டு சில பேர் நெறைய சிந்திச்சு அதுலருந்து அனுபவோ உள்ள ஆட்கள் வெளியில வந்துருவாங்க ஆனா அவங்களுக்குமே என்ன ஆகு அப்டின்னா அப்டி சொல்றவங்கதா நெறைய பேர் நெறைய விஷ்யத்துல வந்து பாதிக்க பட்ருப்பாங்க இன்னமு இதுக்கப்ற வர விஷ்யங்கள்லா எ ஏதோ ஒரு விதத்துல அவுங்க வந்து ஒரு சிந்தனை ஆழ்ந்த சிந்தனைல அவுங்க வந்து மாட்டிக்லா எல்லாமே அது வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது இவ்ங்களுக்கு இவ்ளோ சிந்தன ஆழ்ந்த சிந்தன வரு அதனால இவ்ளோ பிரச்சன வரு அப்டின்னு சொல்ல முடியாது நம்ம என்ன ஒரு நாள் ஒரு ஆழ்ந்த சிந்தன நம்மள வந்து என்னெல்லா வந்து பாதிக்குது அப்டின் நம்ம வந்து பாக்கனு இது வந்து நம்ம இத சிந்திக்கிற அளவுக்கு இது வந்து ஒரு தேவையான விஷ்யமா அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஏற்றுக்க கொள்ள விஷ்யமா அப்டின் பாக்கனு இல்ல அப்டின்னா அது தூக்கி போட்ருன்னு நம் ளோட வேலையு நம்ம பாத்துக்க ஆரம்பிச்சிர்னு அதுக்கப்றோ வந்து நம்ம அந்த ச ஆழ்ந்த சிந்தனைலந்து வெளியில வர்றதுக்கு நெறைய உடற்பயிற்சி செய்றது இல்ல அந்த மெடிடேஷன் செய்றது யோகா பயிற்சி செய்றது இல்ல தே நம்மளுக் புடிச்ச விஷியங்கள பண்றது பாட்டு கேக்கறது நடனம் ஆட்றது இல்ல தொலைக்காட்சி பாக்கறது எத்தோ ஒரு விஷியத்துல நம்ம வந்து கண்டிப்பா நம்மள வந்து ஈடுபடுத்திக்கணு அப்டின்னா சொல்லுவே அதுல இருந்து எப்டிலா நம்ம வந்து வெளியில வரணுமோ அந்த மாரி வெளியில வந்தா மட்டு தா நம்ம அந்த ஆழ்ந்த சிந்தனைலருந்து அ வெளி வந்து நம்ளால என்னென்னல்லா பண்ண முடியுமோ அதெல்லா நம்ம வந்து பண்ணா மட்டு தா நம்ம வந்து ஒரு அ உடல் ரீதியாவு மனரீதியாவு ரொம்ப வந்து நம்ப சந்தோஷமா இருப்போ இல்லாட்டி அப்டினா நம்ம அந்த சிந்தனையே நெனச்சி நெனச்சி நம்பள நம்ளே வருத்திக்கிற மாதிரி நம்மகிட்ட இருக்கற எல்லா விஷியங்களு நல்ல விஷியங்கள் கூட நம்மளுக்கு வந்து ஒரு சில கட்டத்துல வந்து கெட்ட விஷ்யங்களா மாறிடு ஒரு சில நேரோல்லா வந்து நம்ம ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிச்ட்டோ அப்டினா ஆ அது வந்து ஒரு வேள அ அவு அவுங்க சொல்றது சரியோ இல்ல இவுங்க சொல்றது சரியோ அப்டின் சொல்லிட்டு ரொம்ப நம்மள போட்டு கொழப்பிக்கறதா இருக்கட்டு எல்லா விஷ்யமு வந்து நம்ப அ பண்ண ஆரம்பிச்சிருவோ அ இந்த மாரி அ அந்த ஆழ்ந்த அப்டிங்கிற ஒரு விஷ்யோ வந்தாலே அ நம்புளுக்கு வந்து அதுல இருந்து எப்டி அ வெளி வரனு அப்டிங்கறத பாத்துட்டு அதுல இருந்து வெளிய வரனுமே தவர அதுலயே மூழ்கி இருக்க கூடாது அப்டின் தா நா சொல்லுவே நீங்க என்ன நெனைக்கிறீங்க இத பத்தி
கண்டிப்பா ரொம்பவே சரியா சொன்னீங்க ஆ இப்ப வந்து அ அதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப அதிகமா சிந்தனைய வந்து அ கடத்தாம இருக்கறதுக்கு நெறைய வழிகள் இருக்கு அதுல ஒண்ணு என்ன அப்டினா ஆ அதாவது இந்த நேரத்த மட்டு நம்ம வாழ்றது அதாவது மத்த இனிமே வர போறத நெனச்சி வருந்தாமையு ஆ ஆல்ரெடி முடிஞ்சி போன விஷ்யத்த நெனச்சு வருத்தப்படாம இருந்தோ அப்டின்னாலே அது வந்து அது வந்து நமக்கு போய்டு அப்டியே அதே மாரி ஆ என்னனா அம் நம்ம வந்து நம்ம வந்து நம்மள நம்பணு ஃபஸ்ட்டு நம்மள நம்புனாலே நெறைய விஷ்யங்கள் வந்து நம்ம வந்து ரொம்ப சிந்திக்க மாட்டோ ஏனா நம்ம நம்பள நம்ள நா மட்டுந்தா சில விஷயங்கள பத்தி நம்ம யோசிச்சுட்டே இருப்போ அதுவு நம்மளால வந்து கொறைக்க முடியு அதே மாரி இன்னொரு ஒரு பெரிய விஷயம் இப்ப நம்ம பண்றது பெரிய தப்பு என்னான நமக் கைபேசிய வந்து அதிக நேரத்துக்கு நம்ம யூஸ் பண்றது அது பண்ணாம இருந்தாலுமே நம்மளால வந்து என்னன்னா இந்த மாரி விஷயங்கள எல்லா அதாவ்து ரொம்ப அதிகமா வி அ யோசிக்கிறது வந்து ஆ கட்டுப்படுத்த முடியு ஏ வந்து கைபேசி அப்டின் சொல்றேனா ஏனா கைபேசியில வந்து நறையா வந்து விஷயங்கள் வந்து வருது ஏனா அவுங்க வந்து நம்மள விட நல்ல ஒரு நலமையில வந்து வாழ்வாங்க அப்டின்னம் போது நம்ம என்ன பண்ணுவோனா அத ஒப் பிட்டு பாப்போ நம்மால ஏ இது மாரி வாழ முடியல அப்டினும் போது நம்ம என்ன பண்ணுவோ அதிகமா யோசிக்க ஆரம்பிப்போ சோ அதெல்லா வந்து நம்ம தவிர்க்க முடியு இறுதியா நா என்ன சொல்ல வரேனா ஆ யோசிக்கிறது நல்லது ஆனா அதிகமான யோசனை வந்து கண்டிப் பா நம்மளோட வாழ்க்கைய வந்து நம் நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற எல்லா மகிழ்ச்சியையு கொறச்சிரு நம்மளோட சந்தோஷத்தியே வந்து அது வந்து தகர்து தெரிஞ்சிரு தா சொல்றே சோ அந்த மாரி ஆ ரொம்ப வந்து அதிகமா யோசிக்காதீங்க யோசிக்கலா என்ன விஷயோ உங்களுக்கு தேவையோ இதோட யோசிச்சிட்டு நிறுத்திருங்க இதுவே உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப அதிகமா யோசிக்கிறீங்கன்னு நீ உங்களுக்கு தோணுனாலே நீங்க வேற எதாவ்து உங்களுக்கு புடிச்ச விஷயமோ ஏதோ ஒண்ணு நீங்க பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க வெளிய வந்துருவீங்க ஆ உங்ககிட்ட பேசினதுல வந்து நெறைய விஷயங்கள் வந்து நா வந்து ஆ கத்துக்கிட் டே நெறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க ரொம்பவே ஆ புதுசா இருந்துச்சு ரொம்ப நன்றி உங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி
எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது பேசினதுல நன்றி வணக்கம்